ஹலோ
என்ன பண்ற?
என்ன பண்றன் சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கேன் நீ என்ன பண்ற?
நானா கடைக்கு போயிட்டு இருக்கேன் நடந்து அடே நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் எனக்கு கம்பெனி குடு நீனு.
பத்தியா எதுக்கு நீ கடைக்கு போகும் போது கால் வலிக்கூடாதுன்னுட்டு
கரெக்ட் அதேதான் அதேதான் நடந்து போனும் ரொம்ப தூரம்.
தூங்குறவல்ல தூங்கலான்னு அப்டே கண்ண சொக்குனேன் ஃபோன போட்டு எழுப்பிட்டே.
தூக்கம் கலஞ்சிருச்சுல்ல
ம் சந்தோஷமா?
ஆ ஹாப்பி
கொஞ்சோ நிம்மதியா தூங்கக்கூடாது நானே நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்குற கால்ல திரும்ப ஆறு மணிக்கு ஏஞ்சுக்கிறேன் பகல்ல தூங்கலான்னு பாட்டேன் என்ன வீட்டு வேலதான் லேட்டா வருவாங்க சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தூங் தூங்குறதுக்கு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு படுக்குறதுக்கு லேட் ஆகுது சரி நைட்டு கொஞ்சம் அப்டியே சும்மா நம்ம பகல்ல தான் வேலை செய்றோமே நைட்ல ஃபோனு பாக்கலாம் அப்டி சும்ம பாத்துட்டே அப்டியே தூக்கம் வரும் தூங்கிருவேன்
இப்ப வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்
தூங்கத்தை எழுப்புறதா
இப்ப தூங்கனனா மறுபடியும் நைட்டுதூக்கம் வராதுல்ல
நைட் தூக்கம் வரவே தேவ இலலையே எனக்கு தான் வேல எனக்குதான் ரெடியா வேல இருக்கே தூக்கமே வேணாமே வராதே என் தூக்கத்தை கலக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்களே என் வேலை ஓட சே வேல வீட்ல இருக்கிறவங்க தான் நம்பர் ஒன்னு யாரு வேற யாரு
ஓஹோ ரைட் ரைட்டு நாநா கள்ள பருப்பு கொஞ்சம் வாங்கிட்டு மைதா மாவு வாங்க போறேன்
ஏன் வாட சுட போறியா
ஆ கள்ளப்பருப்பு வட சுடல்லான்ட்டு நீ வேற மைதாமாவும் சேர்த்து சொல்றேன் காதுல வாங்குறியா இல்லையா
மைதாமாவும் மைதாமாவ எதுக்கோ வாங்கற கடல பறப்ப எனக்கு வந்து வடை தான் ஃபஸ்ட் ஞாபக வரும் கடலை பருப் மைதாமாவு வச்சு என்ன பண்ண போற கொழுக்கட்ட செய்ய ஓ அப்டி ஒண்ணு இருக்குல்ல ஆ டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செய்ற நேத்தனடானா பரோட்டான்ற இன்னிக்கி என்னனா போலின்ற
கொழந்தைங்க வீட்ல இருக்காங்கல்ல செய்ய வேண்டியதான்
உனக்கு வந்து கஷ்டமா இல்ல‌அவங்க தொல்ல பண்ணலாம் இல்ல உனக்கு அப்ப கூட ஜாலிய இருக்க போல அதான் டிஃப்ரண்ட் டிஃப்ரெண்டா செய்ற
அது சேரி கரெக்டா ஒன்பது மணிக்கல்லாம் எனக்கு தூங்கலன்னு வச்சுக்க அப்டியே ருத்ரதாண்டவ நீங்க டான்ஸ் ஆடிடுவானுன்னே
டிய அப்பறம் இதான் டிஃபனேவா
ஆ இது கொஞ்சோ சாட்டுட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்ட்டு ஒரே சப்பாத்தி போட்டு தேங்காய் சட்னி செஞ்சிறலான்ட்டு எப்டி இருந்தாலும் போடி செய்றதுக்கு
த்தி மாரி தான் இருக்கும் அதல என்ன சப்பாத்தி நல்லா இல்லையே இது காம்பினேஷன்னு
ஆஹ
இதுவே சா கொழந்தைங்ளுக்கு இது ஆமா ஸ் இது சாப்டு தூங்க மாட்டாங்ளா நல்லா இருக்கு
ஒரு கட்டத்துக்கு மேல தெகட்டிடு சாப்ட முடியாது
கரைக்ட்டு தா ஆனா அவங்ளுக்கு இது ஃபயர் ஃபுல் ஆயுடுமே
ஒண்ணு மட்டு குடுப்பே
ஆமா குடுத்துட்டு திரும்ப சப்பாத்தி சாப்புட்னு அவசியோ இல்ல இது டிஃபனாவே கூட நீ எடுத்திர்க்லா ஆமா
சொல்லாத நீ வேற கொழந்தைங்க நைட்டு ஒழுங்கா சாப்ட வைக்லனாவச்சுக்கோயே நைட்டு உருண்டு கிட்டே இருப்பாங்க தூங்காம
அப்டியா ம் நா அதா சொல்றே இதையே நீ கூட கொஞ்ச குடுத்துட்லா சரி இதுல கார போலி அப்டி ஏதா இருக்கு இருக்குன்னு நெனைக்கிற கரெக்ட்
இருக்கு அ இருக்கு காரப் போலியு இருக்கு இதுல ஆக்சுவலி வந்து காரப்போல்லினா நா என்ன தெர்மா பண்ணிடுவே ஆளு சாப்பாத்தி சொல்லுவாங்கல்ல அந்த ஆளு சப்பாத்தி தூக்கி இதுல‌வச்சி குடுத்துருவே
அது ஓகே ஆனா காரப்போலிக்க அப்டிய செய்வ காரப்போலி கேள்விதா பட்ருக்க ஆனா எனக்கு அது எப்டி செய்வாங்க தெரியுமா ம் தெரி
இப்போ காரமா ஸ்டஃபிங் செஞ்சு உள்ளே வச்சுரூவாங்கனு நெனைக்கிறே நானு
அப்டியா நஸ் நா இல்ல இல்ல நா வெள்ள போனா நா ஸ்வீட்தா வாங்குவே காரபோலி சொல்லிருக்காங்க நா இதவரைக்கு ட்ரை பண்ணதில்ல சரி இருக்கவே இருக்கு நா யூடியூப்ல போட்டு பாத்துக்குறே ஏ உங்கிட்ட கேட்கணு உனக்கு தெரியலன்ற சரி நீ சொல்ல மோதெல்லா எனக்கு நானு ஏதாவது செய்யணு நீ சொல்றதெல்லா அப்டி செய்ணு செய்ணு ஆசையார்க்கு நா நறைய டிஷ்ஷெல்லா மறந்துட்டே இப்ப ஸ்கூலுக்கு போறதுல இருந்து கரெக்டா இருக்கா நீ சுன்னே அன்னைக்கு பரோட்டா சொன்ன இன்னைக்கு இத சொல்ற அப்றோ அவ வந்து இது சொன்னா அது பேரு மஷ் ரூம் ரோட் சைடு மஷ்ரூம் வந்து கேபேஜ்ல செய்வாங்கள்ல அத சொல்லானு சொல்லி நேத்து ஒடனே ஒடனே அவ சொன்னத்னால ஒடனே டக்குனுு இமீடியட்டா எங்க வீட்டுக்காரு வந்து எ கேபேஜ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா நேத்து வாங்கி அத வச்சிருக்கே இப்ப யோசிச்சி பாத்தா இப்ப யாரு இல்லியா சேரி சாட்டடே செஞ்சிக்லா அப்டின்னு இப்ப நீ ஒரு ரெசிபி சொல்ற இத செய்லாமான் யோசிக்ற ஆனா நா என்ன வந்து மைதா யூஸ் பண்ணமாட்டே
இப்ப ஒன்னு பிரச்சனல்ல கோதுமையிலே போலி செய்லா டக்குன்னு எடுத்து கல்லபருப்ப கொட்டிடு அத தூக்கத்ததா நா கெடுத்துவுட்டுடன்னு சொல்ட்டல்ல என்ன
ஆமா ம் ம்
கோதுமாவ சாஃப்டா பெசஞ்சிக்க அதுவு ஊ ஊறிடு அதுக்குல்லா நீ வீட்டு வேல கொஞ்சோ செஞ்சிட்னா அந்த கல்லபருப்ப வேக வச்சி மேஷ் பண்ணி வெள்ளப்பாகு காச்சி ஊத்திட்டு தேங்கா திருவி போட்டுக்கோ அவ்ளோதா ஸ்டஃபிங் உள்ள வச்சி இதே டிஃபனா செஞ்சிடு நீனு ஈஸியா வேல முஞ்சிரு ஒன
நல்லாதா இருக்கு ஆமா கொஞ்சோ நேரோ நம்ம கடாயில வச்சி கிண்டிட்டே இருக்கணு கரக்ட்டா
ஆ கரக்
திக்ன அது வரத்துக்கு இது ஏலக்கா தூள் கூட போடுவாங்க இல்ல
இந்த தியனா உனக்கு பா பாதி ஸ்டெப்பு உட்டர்றே நல்ல வேல ஒன்ட்ட இன்னிக்கு பேசிட்ருந்தே
க்கிறே என்ன சொல்றேனே நா ரொம்பநாளா விட்ர விட்டுட்டே இந்தமாதிரில்லா நா பீஸால இருந்து பர்கர் வரைக்கு எல்லாமே வீட்லியே செய்வே தெரியுமா
பீஸாலா நாங்கல்லா கடையிலதா ரைட்டு உங்க வீட்டுக்கு வந்தற்றோ நாங்க அப்பனா
இல்ல ஹெல்தி ஹெல்த்தின்ட்டு வீட்லியே செஞ்சி கொடுமபடுத்தறனு கேப்பாரு எங்க அப்பா இதுன கேக்கா கேக்கலா கூட செய்வே தெரியுமா
கேக்குன்னு பேரு வச்சிக்லா கரக்டா செய்வியா
ஒரு நாள் உனுக்கு பார்சல் அனுப்ற பாத்துக்கோ நா இதுகாக ஆன்லைன் ல்ல எழுநூறு ரூபா குடுத்துலா வேற படிச்சே நா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்லான் படிச்சி கொஞ்சம திங்ஸ் இத்தனா கூட வாங்கி வெச்சே மெஷர்மெண்ட் மெஷரிங் கப்பு ஸ்பூனு இதெல்லா வாங்னே அவன் தா இல்ல சரி யோசிச்சி பாத்தா சரி வாங்கிலா அது ஒரு ஆறாயிரூவா தான வருது து வாங்கலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன் நெனைச்சே பயொ வந்துருச்சி பின்னாடி வந்துட்டே
ஏய் சூப்பர் ஐடியா பேக்கிங் பிஸ்னஸ் நீ பண்ணிந்தீனா இந்நேரோ
ஆனா நா யாரையு கொழந்த இல்ல இல்ல கொழந்தைங்களுக்கு வந்து நா கெடுக்க விரும்ப கூடாதுன்னிட்டு தா அத ஸ்கிப்பன்துவே அப்டியே அவாய்ட் பண்ணிடே
ட் ஆ நீ வந்து மைதால செஞ்சாதா வந்து கெடுதலு இப்ப கருப்பு கவுனி அரிசில செய்யறாங்க நட்ஸ் டோல செய்யறாங்க எப்டி எப்டி டிஃப்ரெண்ட் டிஃப்
து ஆமா நீசொ சொல்லம் போதா ஞாப நாங்கல்லா கருப்பு கவனி அரிசிதா சாப்டுவோ தெரியுல ஒனக்கு கருப்பு கவுனி மாப்ள சம்பா அந்த மாதிரியாது ஃபுல்லா ஆர்கானிக்கா தா வச்சிருக்கன் வீட்டுல அதுல வந்து என்ன பண்ணு டெய்லி கஞ்சி அதா அடிக்கடி கஞ்சி தா
நீ எனக்கு இன்னொரு டவுட்டு கருப்புகவுணி அரிசி லருந்து நீ எப்டி கஞ்சி செய்வ நா செய்யறது ஒரு மெத்தேடு நீ சொல்லு ஒ மெத்தேட
ஓ நீ செய்வியா நீ ஃபஸ்டு செய்வியா அதுவே எனக்கு தெரியாதே நா ஜஸ்ட் குக்கர்ல வேக வச்சுட்டு சால்ட் போட்டு சாப்டுவ அவ்ளதா அது சைடுஸ் எதா பண்ணுவ இல்லனா த தேங்கா பால் இல்ல வேற மேத்தேடு கத நா ஆர செய்ய மாட்டே தேங்காபால் போட்டு பூண்டெல்லா தட்டி போட்டு அப் ம் அப்டி பண்ணுவாங்க நீ எப்டி செய்வ
நா ஆக்சுலி என்ன பண்ணுவனா கருப்புக்கவுனி அரிசி வந்து முன்னனால் நைட்டே ஊற வச்சிருவே
ம் ஆமா
இப்ப ஒரு டம்ளர் ஊறவைக்ரோன்னு வச்சிகோங்கள மானிங் எழுந்தோனே ஆ ஃபஸ்டு அந்த ஒரு டம்ளருக்கு ஹாவ் டம்ளர் பய்தம்பருப்ப வந்து குக்கர்ல தண்ணி வச்சி அதுக்குள்ள ஒரு பாத்திரதபோட் வச்சி பைய்த பருப்ப வேக வைக்கணு டேரக்டா வெக்க கூடாது ஆ டேரக்டா தண்ணி ஊத்துணு பைய்த்த பருப்புல
ஆ
ஆனா அந்த தண்ணி ஸ்டீம்லயே வேகுன் சொல்வாங்கல்ல இட்லிலா வேகு
ஆமா ஆமா ஆமா
அந்த மாரி ஃபஸ்டு பய்த்தம் பருப்ப வேக வச்சுகணு அத எடுத்துட்டு அந்த க் அரிசி ஊற வச்சிருக் கோல அத வந்து மிக்சியில வந்து கொஞ்ச ஒரு ஹாவ்வா கொஞ்ச குறுணையா ஒடச்சிட்டு அதுலே பூண்டுப் போட்டு அத மாதிரி மறுபடியும் அத ஸ்டீம்ல குக்கர்ல வச்சி வேக வச்சி எடுத்துக்குணு அது கொஞ்சொ ஆனா கட்டியா இருக்கூ அத நல்லா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலந்துவிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கூ ஹெல்தியு கூட ஆ பச்ச பயிரு இதயு கலந்துகுணு கருப்புகவுனி அரிசியு
அப்டியா நா இந்த ரெசிபி நா இது பண்ல நா யோசிச்சி யோசிச்சி பாக்ற என்ன செய்லா என்ன செய்லா இல்லனா புட்டு செய் செய்வ புட்டு அரச்சுவோ கொஞ்ச கொஞ்ச நானும் மிக்ஸிலே பண்ணி பண்ணுவ அவ்ளதா சம டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனா இப்ப இப்ப கஞ்சி தா சொல்ற இது தா இப்பதா கேள்விப்பட்ற நீ ஏ அது ரெண்டத்தையும் ஒன்னா போட்டு இது பண்ணா நல்லா இருக்காதா
ஆக்சுலி வந்து பைய்த்தம்பருப்பு வேகுற டைம் வேற அரிசி வேகுற டைம் வேற
ஆ கரெக்ட் இது இது அது டைம் எடுக்கும் அந்த அரிசி இது வந்து சீக்கிரம் வஞசிடும் சரி அப் அப்ப என்ன அப்ப ரொம்ப கொழஞ்சி
ரொம்ப ஓவர் பாயில்ட் ஆனவுன ஒரு மாரி ஸ்மல் வரு
சரி அத நீ எதுக்கு மிக்சில போட்டு அரிசி அரக்கற நல்லா வெந்துருச்சானாலே ஆமா நீ நல்லா வேக வச்சி நல்லாருக்குமே நீ நல்லா உம் நீ சொல்றது கொழந்தைங்களுக்கு இது வேணா செட்டா இல்ல ஏ பசங்க சாப்புடு கஞ்சி மாதிரி இருக்கு நல்ல நல்லா வெந்துருச்சினா நல்லா சாஃப்டா கொழகொழ நல்லா கஞ்சு மாரி நல்லா அரசி அப்டி டிப்பா பெருசா இருக் கும் பாத்தல டப்புல நல்லா இருக்கும் வெந்து ஆ ஆனா சரி நானு ஆனா இப்ப நீ தனியா குக் குக்கர்ல வேக இப்போ பருப்ப போட்டு நீ இப்டிலா உள்ள சீம் மாரி பண்றதுக்கு குக்கர்லே கொஞ்ச தன் லைட்டா தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு அதுக்கப்பறம் அரிசியு அதயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்டும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்டுல்லா இல்ல
ஒரு டைம் அது மாரி செஞ்சனா அடி புடிச்சிருச்சி எனக்கு இதுனா சேஃவ்வான மெத்தடு ஆ தனி தனியா தா பண்ண இது வந்து எனக்கு அந்த அடி புடிச்சு போயிட்டு ஒரு மாரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடுச்சு
எது இந்த அரிசியா பருப்பா அரிசி அரிசில தண்ணி க கம்மியா ஊத்திருப்ப அந்த அரிசிக்கு நறைய தண்ணி ஊத்தணு விசில் நறைய விட்ணு
அது எனக்கு தெரியா விட்டுட்ட நானு ஃபஸ்ட் டைம் நா செஞ்ச சரின்ட்டுதா நம்ம யூ டியூப்ல பா்த்து
நா இனா அரிசில்லாம் வச்சிருக்க சொல்லட்டுமா கருப்புக்கவுணி மாப்பள சம்பா ரத்தசாலி குடைவாழை எல்லா ஒவ்வொரு அரிசியு ஒவ்வொரு பெனிபிட் ஹெல்த் பெனிபிட் அதா தெரியுல்ல உனக்கு
நீ சம ஹெல்தி ஃபாலோ பண்ற
ஃபாலோ பண்ற ஆனா எனக்கு என்னான கொடுமபடுதுற கொழந்தைங்கன் திட்டுறாங்க நா இனா பண்றது இட்லி தோசயே குடுங்க இப்ப கட்ல ஏ வாய்த்தரமாட்டீங்க இட்லி தோச ரைஸ் போடுங்க கொழந்த இப்பெல்லா ஒன்னு பிரச்ச னல்லன்றாங்க நம்ம என்னி இப்ப பழகறத நாளைக்கு பெருசா ஆயிட்டா அவங்களுக்கு இது புடிக்காம போயிடும் ஒண்ணு இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்லல்லாம் சாப்டவே மாட்டாரு ஏன்னா அவ வந்து அவங்க வீட்ல அந்த பழக்கமே இல்ல அது வாயில வை இன்னிக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் அத கண்ணுல காட்டினா கூட அலர அடிச்சுட்டு ஓடுவாரு அது ஹெல்த்தின்னு நா சொல்ற ம் சுகருக்குல்லாம் பத்தா எல்லாருக்கும் டயபெட்டி இருக்கு ஒவ்வொரு அரசியும் ஒனுதுக்கு சொல்றாங்களே என்னிக்கோ ஒரு நாள் சாப்பலானா ஆஹான் அந்த அந்த இட்லி தோச தா அந்த வெள்ளையாருக்குன்மா அதுல தா இட்லி நான் வந்து என்னன்னா இதுலயே கூட செய்வேன் இந்த அரிசிலயும் செய்வேன் பிரவுன் ரைஸ் அப்றம் வந்து கருப்பு உளுந்துருக்குல அதல்லாம் போட்டு செய்வேன் அதல்லாம் கருப்பா இருந்தாலே புடிக்காது
ஆ எனக்கு இன்னொர் டவுட் இப்ப ஆக்சுவலா வந்து சில பேர்லாம் வந்து உளுந்து இருக்குல கருப்பு உழுந்து அந்த தோலோடயே ப அரைச் சு செய்ணுன்னு சொல்றாங்கதான ஹெல்தின்னு சொல்ட்டு அ ஹ கரெக்ட்டு
ஏ கொஞ்சமா அத கழுவுதானு அப்பட்னாங்க நா ஜஸ்ட் கொஞ்சமா தா கழுவுவே அது கழுவ்னம்ப கிளீன் பண்ணும் போது கழுவும்போது என்ன உளுந்து இந்த தோல் வருதோ அதோட அவ்ளோ தா திரும்ப திரும்ப நா கழுவி எல்லா எடுத்து வேஸ்ட் பண்ண இது பண்ண மாட்டே ஏன்னா அதா ஸ்ட்ரென்த்துன் சொல்றாங்க ஸ்ட்ரென்த்து ம் ஆமா உளுந்தங்கஞ்சி
ம் உளுந்து கஞ்சியு நா செய்வே எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது நீ நீ சொல்ற மாதிரி கொஞ்சோ கொஞ்சோ ஹேபிட் கொண்டு வந்துட்டே ஆனாலு சில நேரோ இந்தப்
உளுந்தங்கஞ்சி வந்து எனக்கு எப்டி நைட்டே ஊர வைப்பாங்களா
நா ஆக்சுவலி ஆ நா என்ன பண்னுவேனு வச்சுக்கோங்களே வருத்த வச்சு ருவே உளுந்து இருக்குல்ல உளுந்தும் ஏலக்காவு போட்டு நல்லா லைட் ப்ரவுன் கலர் வராது த்து வருத்து வச்
ஒரு நிமிஷம் எனக்கு வேறு கால் வருது நா அப்றோ பேசுறனே
ஓகே செரி ஓகே ஓகே பாய்